அ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே
என்ன சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே
உம் சேரி சேரி ஆ நானும் சாப்ட்டேப்பா நீங்க என்னா சமச்சீங்க
நா ரசோ அ சௌசெளவ் பொரியல்
சௌசெள ல பொரியலா
சாரி கூட்டு கூட்டு சொரக்கா கூட்டு சொரக்கா கூட்டு
சொரக்கா கூட்டு ரசோ உங்ளுக்கு புடிக்காதே
அ புடிக்காது இருந்தாலும் சாப்ட்டே
சேரி சேரி சேரி டைம்க்கு சாப்பட்றீங்ளா
உம் ஆமா
சேர் சேர் சேர் சேர்
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு தக்காளி சாதம் சிக்கன் குருமா தயிரு சட்னி
சேரி சேரி ஓகே ஓகே
உம் அப்ப கால் பண்ணே வெளிய போயிட்டதா சொன்னாங்க
அ ஆமா வெளிய போயிருந்தே
உம் என்ன பர்ச்சேஸா
உம் சும்மா வீட்டுக்கு மல்லிக சாமா வாங்க போயிருந்தே
சேரி சேரி அப்பப்பா வாங்கிவீங்களா
அ ஆமா அப்பப்ப இங்கதான பக்கத்துலதான இருக்கு அதனால அப்பப்ப போயி வாங்கிப்பே
உங்களுக்கு என்னாப்பா டவுன்ல இருக்கீங்க நாங்கதா வந்து அவுட்டர்ல இருக்ரனால நாங்கதா ஆமா போய் தேடி அலைஞ்சு எல்லா வாங்க வேண்டியதாருக்கு டவ்ன்ல இருக்றவங்களுக்கு அத பத்தி கவலையே இல்லை
உம் ஆமா எங்களுக்கு எல்லாமே இங்க கெடைக்கு எப்போ எந்த நேர்த்துல போனாலு கெடைக்கு நைட்டு பன்த்னொன்ர வரைக்கு கெடைக்கு அதுக்கப்ற கெடைக்காது
ம் ஏதாவ்து ஒரு கடைய்ல எப்டியாவ்து வாங்கிர்லா ச்சிர்லா
ம்
என்ன அங்கதா எதுனனாலு வாங்கி வக்கணு ஒருவ உ அ நல்லா கேக்குதே நல்லாவே கேக்குதே
இப்போ
கேக்குதே உங்களுக் கேக்கலயா
ஆ விட்டு விட்டு கேக்குத்து செ சொல்லுங்க சொல்லுங்க
அ
உங்களேக் எப்புடியுமா
உ நாங்க ஒரு கெஸ்ட் வந்தானாலு முன்னகூடியே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னானா தா நா பால் பாக்கெட்டே வாங்கி வைக்கு முடியு ஏதாவ்து ஸ்நாக்ஸ்னானாலு வாங்கி வெக்கணு செய்யன்
கட அம்
ஆமா அப்பனா தானே எனக் சரிப்பட்டு வரு பப்பு சின்ன சின்ன கட வந்துருச்சு
ம் ம்
தேவைக்கிதான நம்ம எல்லா பண்ணி வக்கிறோ
ச்சேட் சேரி எங்களுக் அப்டி இல்ல எ எட்டி பாத்தோனே கட தா நாங்க அப்டே போய்ட்டு வாங்கிட் வந்துருவோ
சேரிஸ் தெரி சேரி உம்
உம் ஹோட்டலு இருக்கு இந்த சைடு ஹோட்டல் இருக்கு எல்லாமே ஃப்ரைட் ரைஸு க்ரில் சிக்கன் எல்லாமே கிடைக்கு இங்கேயே அப்படே போய்ட்டோ நடந்தே போய் வாங்கிட்டு வந்துர்லா
ம் ம் எங்களுக் அப்டி இல்ல நாங்க போஹணுனா எல்லாமே வந்து நாங்க முன்ன கூடியே சொல்லி ஒருத்தவங்க வராங்கனா நாலு சொல்லி வச்சனாதா எல்லா நாங்க வந்து ரெடி பண்ணி வை க்க முடியு எல்லா சேரம் நா இதினானாலு செரி ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுனானாலு செரி ஆனா மத்தபடி வந்து என்ன டூ வீலர் நல்லா தெரிஞ்சிருக்கணு எங்கனனாலு டக்குன்னு ஜென்சே நம்பி இருக்காம நம்மளா போய் வாங்கிட்டு வந்து வச்சிர்லா எதோ ஒரு தேவனா டூ வீலர் தெரிஞ்சிருக்கணு அவுட்டர்ல போய் இருக்கணுனா அப்பனாதா வந்து கொஞ்சோ இந்த ஆட்டோ ஃபேரு பஸ் ஃபேர் இதெல்லா வந்து நம்ம கொஞ்சோ இது பண்ண முடியு மிச்சம் பண்ண முடியு ஆனா இங்கேன்னான்
பாம்பு அதெல்லா சீக்கரமா வந்துருல்ல
அ பாம்பு ஆமா நல்ல வெயில் அடிக்கும் போது இந்த பொதருதர் இருக்குல்ல பக்கத்துல ஒருத்தவங்க வீடு கட் ட்டாம போட்டு வச்சிருப்பாங்ல அந்த எடத்துல்ல என்னவேனா ச்சும்பாம்பு இந்த முள்ளு செடில வந்துரதாஸ் செய்யுது வந்து வீட்டுள்ள வந்து வெளில வந்து நின்றுது பாத்தனா செரி இல்ல வீட்டுக்குள்ள பூந்துடுச்சுன்னா கொஞ்ச கஷ்டம்தா
இதுவேறையா
ம் என்னா கொஞ்ச கஷ் டதா யாரையாவது கூப்ட்டு அடிக்க சொல்லணு ஜென்ஸ் இருந்தன்னா ஓகேல்ல பக்கத்து அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கறவங்க வந்து அடிச்சி போடுவாங்க கொஞ்ச கஷ்டம்தா ஆ ஆசைக்கு நம்மளுக்கு என்ன செடியு மர வேணுமோ நல்லா வளக் த்துக்கலா
ம் செரி
ம் எல்லா ஒரு கைவைத்திய எதுனானாலு சேரி பண்ணணுங்க எல்லாமே கெடைக்கு இங்க அது காலைல நல்லா ஜாலியா வாக்கிங் எல்லா நம்ம பொய்கலாம்ல நந்துருச்சு ரிலாகஸ்டா அமைதியா இருக்கு வண்டிச்சத்
ஈவ்னிங் ஆனா நல்லா ஜில்லுன்னு இருக்கு
ஆ இருக்கு
கூலிங்கா இருக்கு இங்க அப்டி கெடையாது
ம் அக்கம் பக்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்கா கொஞ்ச ரிலேட்டிவ்ஸா இருந்தாங்கன்னா நல்ல கொஞ்ச ஒரு இதா இருக்கு ஓ கொஞ்ச யாரு இல்லாம நம்ம மட்டு இருந்தானா கொஞ்ச லோன்லியா ஃபீல் பண்ற மாரி இருக்கு
போர் அடிக்கு
ம் போர் அடிக்கு
ம் சேர் சேர் சேரி
ஓ வேற
பெட்ரோல் பங்க் அதெல்லா பக்கத்துல இருக்குமா அது கூட இருக்காதா
இல்ல கடை வீதிய எல்லா நல்லாவே வந்துருச்சு ஸ்மார்ட் பஜாரு டிபார்ட்மென்ட் ஸ்டோர் ஸ்மார்ட் பஜாரு இதெல்லா வந்துருச்சு அம்மன் ரெஸ்டாரண்ட் அப்புற உதயா அப்டி நெறையா அங்க இங்க கொஞ்ச கொஞ்ச சின்ன சின்னதா பொட்டிக்கெல்லா வர ஆரம்பிச்சிருச்சி
சேர் சேரி
இருக்கு அப்றமா இதெல்லாமே வந்துச்சு
இருக்காது ஒருத்தவங்க கூட இருந்தா போக முடியு
ஆ போகலா பக்கத்துல பக்கத்துல நெறியா வந்துருச்சு ஸ்நாக்ஸ் கட இந்த மாரி எல்லா நெறையாவே வந்துருச்சி முன்னைக்கு இப்போ ரோடெல்லாம் போட்டு நல்லா டெவலப்டு டெவலப்ப்டு எடோ இல்ல உள்ள எடோல்லா இல்ல உள்ள போய் இப்ப போய் வாங்கணும்னா முன்ன வாங்கி போட்டது தானே இந்த எடோல்லா இப்ப போய் நாங்க எடோ கேட் டனாலு எடோ இல்ல நல்ல வேல்யேஷன் ஏறிருச்சு இதுல்லா வந்துருச்சில பத்ர ஆபீஸ் எல்லா வந்துருச்சில எங்க வீட்டுக்கு பின்னாடியே
இ்வ்ளோ டெவலப் ஆயிருக்கு நீங்க இல்லட்டீங்க
ஆமா டெவலப் ஆயிருக்குதா ஆனா நம்மளுக்கு என்னதா டவுன்ல இருந்த மாதிரி இருக்காதுல்ல
ஆமா அவர்
இப்ப ஏதாவது ஒரு பங்ஷன்ங்கிறாங்க திடீர்னு போயி சடங்குக்கு துணி எடுக்கணும்னு சொன்னானா ஆ ட்ரீனு சொல்லம் போது டக்குன்னு போயி வாங்கிட்டு வந்து நின்றுலாம்ல்ல டவுன்ல இருந்தானா
ஆமா நீங்க திரும் நீங்க தா திரும்ப டவுனுக்கு வரணு நாங்க இங்கயே வாங்கிப்போ ஒரு கிலோமீட்ரு தா
சேரி சேரி சேரி நாங்க கொஞ்சோ வந்து வெளிய வரணும் இங்க வந்தானாதா நம்மளுக்கு திருப்திப்படுது இங்க போயி வந்து தெக் அமாசி வீதில வாங்கினானா தா நம்மளுக்கு கொஞ்சோ நிம்மதியாவே இருக்கு பழகிட்டனா சேரி அதுக்குதாங்க பொம்பள பிள்ளக்கெல்லா டெய்லரிங் கத்து குடுத்துட்டு உனக்கு தேவையானது வாங்கி துணி தெச்சி போட்டுக்கோ வச்சிக்கோ டிசைன் பண்ணி க்கோ அப்படிங்கிற மாதிரி நானு இது பண்ணி வைக்கிறே நம்ம காலந்தா போயிடுச்சு சேரி பிள்ளைகள் ஆச்சும் அவங்களோட ஒரு இதுக்குட் ஓ வேற யாரையு நம்பாம அவங்க தேவைய அவங்க வந்து இது பண்ணிக்கட்டும்
ம்
அடுத்த ஆள்கள நம்பாம இருக்கணும்னு சொல்லிட்டுதா நம்ப நெனக்கிறோ
ம்
இந்த மாதிரிதா இப்ப ஆம்பள பசங்கள அவங்களுக்கு ஏத்த மாறி அவங்களுக்கு கொண்டு வரணும் பொம்பள பிள்ளைங்க அவங்கவுங்க ஒரு இதுல வர்றாங்க எ நல்லபடியா வரணும்
ம் சேரி ஸ்கூல்லா எப்டி பக்கத்துல இருக்கா இல்ல போ ரொம்ப தூரமா
ஸ்கூல் எல்லா பையன் வந்து இதுல போயிருவா சைக்கிள்ல போயிருவா பக்கத்துல ஸ்கூல் நெறையா இருக்கு ஆனா அவன் படிக்கிற ஸ்கூல் கொஞ்சோ டவுனுக்கு வந்துதா படிக்கிற மாறி இருக்கு சைக்கிள் தா வருவா போயிருவா ஒரு ஹாஃபானார்க்கு யர்லியாவே வந்து கிளம்பி போணும் முன்ன கூடியே கிளம்பி போனானா தா இந்த டைம்க்கு ஸ்கூல் குள்ள போக முடியும்
ம் சேரி சேரி சேரி
முக்கா மண் நேரம் முன்னாடி கிளம்புனாதா வந்து ஸ்கூலுக்கு அந்த ஆண் டைம்ல போயி நிக் க முடியு இல்லாட்டினா அடிதா வாங்கணு அவேன்
ம்
பொண்ணுக்கு காலேஜ் தா அவளும் அந்த டைம்க்கு பஸ்கே ஏறி தா வரணு ம்
சேரி ஓகே ஓகே அப்புறோ தோட்டோல்லா வச்சிருக்கீங்ளா
ஆ இருக்கு கருவேபில மரோ நெல்லிக்கா பப்பாளி
ம்
மல்லியப்பூ
சேரி சேரி சேரி
ஓ ஓமவல்லி
ம் நானும் வச்சிருக்கே தக்காளி
ஓ
உம் பச்ச மிளகா
சேரி சேரி சேரி
கொத்தமல்லி
ஓ
கருவப்பில்ல
ம்ம்
முருங்கக்கீர முருங்க மரோ
ம் ம் ம் முருங்க மரம் இருந்தா ரொம்ப கம்பளி புழு வருமே
ம் அதெல்லா இருக்கு அது பூச்சி மருந்து அடிச்சா போயிரு
ம் வரு கம்பளி புழு வரு எப்டின்னாலு முருங்க மரம்னா அது இல்லாம இருக்காது
அது அரிப்பூச்சி வரு
ஆமா கொஞ்ச கஷ்டோ தா ஆனா முருங்க கீர இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு பலன் நம்ளுக்கு
ம் ஆமா
ம் உ சேரி சேரி வேற தென்னம்மரோ இருக்
ஆ தென்ன மரோ வெட்டிட்டோ இருந்துச்சு போன வருஷ தா வெட்ணோ
சேரி சேரி சேரி நீங்க அவுட்ர்ல ல்லா எடோ வாங்கி போட்டுருந்தீங்களே அதெல்லா. போய் பாத்துட்டு வரீங்களா
ஆ அதெல்லா பாத்துட்டு வருவோ
ம்
ம் எதாச்சு போயிட்டு சும்மா போயிட்டு பாத்துட்டு வந்தர்லா
சேரி சேரி
சேரி சேரி சேரி வேறெதுல்ல ம் நெக்ஸ்ட் டைம் பேசலா
சேரிப்பா பாய்
ம் பாய் பாய்
ம்